அ சரி அது அது அக்கா பொண்ணோடது அது செக் பண்ணென்னா அப்படியே மரந்துட்டே சொல்லுங்க தோழி
ஆ சொல்லுங்க முந்தைய பதிவுல வந்து குக்கர் விபத்த பத்தி பேசிட்டு இருந்தோ
ஆமா தோழி
அது என்னன்னா நம்ம வந்து சமைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷோ நம்மனால காத்திருக்க முடியல அதோட விளைவுதா பின்னாடி அந்த ஒரு மணி நேரோ வேலை பாக்கறதுன்னு சொல்றது
கண்டிப்பா கண்டிப்பா அததா நம்ம வந்து ஆ ஒரு அரை மணி நேரோ நம்ம செலவு பண்ணி நம்ம சமைக்கிறோ சமைச்சிட்டு நம் ஒரு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷோ வந்து நம்ம நால வந்து நேரோ செலவழிச்சு நம்மால அந்த பொறுமை காக்க முடியல ஆ அப்புடி வந்து அப்பங்க இன்னு நெருக்குறத்தா வந்துட்டு இது போன்ற விபத்துகள் வந்து வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு இல்லைங்களா
கண்டிப்பாக தோழி
ஆ கண்டிப்பா தோழி தோழி அப்பறோ பாத்தீங்க அப்டினா வ ம் எ அ இப்போ ஒங்க ஊர்ல வந்து ஆடு வெட்டி பூஜ போடுறாங்களாமே யாரு ஒங்களுக்கு சொன்னாங்களா தோழி
ஆமாமா எ கணவரின் ஆமா கணவரின் மாமா சொன்னாங்க அங்க பூஜை போடுகிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்
யா யாரு உங்க கணவரிடமா
ஆமா என் கிட்ட இதுவரைக்கு எந்த அழைப்பு வரல
நீங்க பேசறது வந்து விட்டு விட்டு வருது தோழி
எனக்கு எந்த அழைப்பு இதுவரையு வரவில்லை
ஆ ஆ
அ என் கணவர் மதியம் சொல்லிக் கொண்டிருந்தார் இது மாதிரி அழைப்பு வந்திருக்கு நாளை மறுநாள் சொல்ல வேண்டும் என் என்று
அப்டிங்களா தோழி அம்மம்மா என்னோட கணவரு மதியானோ சொன்னாங்க எனக்கு யாரு எது அழைப்பு எது விடுக்கல
நா அதா சொன்னே நீங்க உங்களை அழைத்தால் நீங்கள் தாராளமாக சென்று வாருங்கள் என்னை அழைக்கும் போது நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன்
ஆமா அது நா அது நா
ஏனா மதியாத தலைவாசல் வந்து என்னைக்குமே மிதிக்க கூடாது தோழி
ஆமா தோழி என்ன விசேஷமா தோழி அங்க
அ குலதெய்வ கோவிலில் பூஜை போடுகிறார்கள் என்று
இல்ல யாரு யாரு செய்றது அப்டின் கேக்குறே
ம் எ தோழியினுடைய சாரி அ மன்னிக்கவும் அ என் கணவருடைய தங்கை ஆ தங்கையுடைய மாமனார் வீ
ஆ தங்கையினுடைய வீட்டார்களா அப்டினா நமக்கு எப்டி நமக்கு எது சொல்லாம இருக்காங்கன் தெர்ல தோழி இருக்கட்
ஏனா மாமா தா பண்றாங்க அப்டின் தா சொன்னாங்க அது எ எந்தனா நா அத வந்து விவர விவரமா கேட்டுக்கல ம் விரி
நானு நானு விவரோ கேட்டுக்கல தோழி என்னிட்ட வந்து எ கேட்டாங்க இது மாரி அ ஒனக்கு எதுவு அழைப்பு வந்ததா அப்டின் சொல்லி கேட்டாங்க என்னட்ட யாரு எது சொல்லல அப்டின் சொ ன்னே அப்போ சொன்னாங்க இது மாரி என்னுடைய மாமா கால் பண்ணி சொன்னாங்க அப்டின்ட்டு
ஏனா அவுங்க சொல்றதே வந்து ஒரு வரைமுறைக்காக மட்டுந்தா
ஆமாமா ஒரு ஆமா ஒரு சொல்லணு சொல்லணு
பெண் எடுத்துவிட்டோம் அ சொல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்காக மட்டும்தான் சொல் கிறார்கள் அதே போல் ஏன் சொல்ல வேண்டும் எ எதற்காக சொல்கிறார்கள் எதற்கு சொல்லவில்லை அப்டின் எதுவுமே நம்ம கேக்குறது நமக்கு நல்லதில்ல நம்மளு அதே மாரி இருந்துக்கலா இருந்துக்குறது நல்லது அப்டின்னு நா நனக்கிற
ஆப்பா கண்டிப்பா நானு அதேதா நானு எதுவு கேட்டுக்குல்ல யாருகிட்டயு எதுவு கேட்டுக்கல ஆ எனக் கு ஏ வீ கணவிருட்டயு நா அத பத்தி எதுவு நா பேசிக்கல அது போல நா மத்தவ்ங்குள் டிங்கு நா அத பத்தி எதுவு நா கேட்டுக்கல்ல அ வந்து என்ன எது அப்டின் சொல்லிட்டு
ஏ இப்பு இப்பொழுது தோழி இப் இப்ப பூஜ போட்றதுனால வெளியூரில் இருக்கும் அவரது தங்கை வருவார்களா
அது அத பத்தி எனக்கு எதுவுமே தெர்ல தோழி அதாவ்து அவுங்க மதியானோ சொன்னாங்க இது மாதுரின் சொல்லிட்டு இது மாதுரி ஏ புன் பூஜ போட்றாங்க அப்டின்னு மாமா கால் பண்ணி சொன்னாங்க அப்டின் சொன்னாங்க தவர நா அத பத்தி நா அப்பயுமே நா வேலையா இருந்த சோ அதுனால நா அத பத்தி நா எதுவுமே நா கேட்டுக்கல இப்பயு இப்ப நா வேலையா தா இருக்குற இப்ப நா வேலைய முடிச்சட்டு போறதுக்குள்ள அவுங்க தூங்கிருவாங்க இதுக்ககு அப்புறமு நா அத பத்தி எதயு கேக்க முடியாது நாளை காலைலதா கேக்குற மாதுரி இருக்கு எதாவ்து கேக்குற மாரி இருந்தாலு
ஓ ஏன்னா குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல வ ஷயம் நடக்கிறது என்றால் கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள வேண்டு அந்த எடத்தில் எல்லாரும் இருக்குறதுதா சிறப்பு ஆனா வந்து அவங்க என்ன நெனைச்சிகிட்ருக் க்கங்க என்ன மதல்முறைல போயிட்ருக்கு அப்டின்னு நம்ம
தோழி நீங்க பேசுறது சரிவர கேட்கவில்லை தோழி
அ தோழி கேக்குதுங்ளா
அ சொல்லுங்க தோழி சொல்லுங்க தோழி
அ தோழி கேக்குதுங்ளா
ம் சொல்லுங்க தோழி சொல்லுங்க சொல்லுங்க தோழி
அ இல்ல என்னுடைய கணவரு தொடர்பு கொண்டே இருக்கிறார் அதா நா இடையில் விட் ட்டு விட்டு கேட்கிறது
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி
ம் ஏனா வந்து அந்த நேரத்துல வந்து குடும்ப உறுப்பினர்கள் வந்து கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்
ம் ஆமா ஆமா நம்ம வந்து அப்றோ குலதெய்வ வழிபாடு அப்டிங்கிறத வந்து உறுப்பினர்கள் எல்லாரு சேந்து செய்யிறது தான குலதெய்வ வழிபாடு
அது வந்து முழுமை அடையாது குடும்ப உறுப்பினர்கள் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்விறது செய்றது வந்து என்னைக்குமே முழுமை அடையாது ஆனால் வந்து என் அப்ப வீட்டுக்காரரின் தங்கை வீட்டார் தங்கை தனி கணவர் என்ன சொல்வாருனா வேலை அதிகமாகி அதிகமாக இருக்கிறது வர முடியவில்லை என்றுதான் எப்பொழுதும் நேர த்தி கழிப்பார் இந்த நேரத்தில் வருகிறாரா என்ன என்பது தெரியவில்லை அவர்களுடைய அம்மாவும் அங்கே போய் சேர்ந்து இருக்கிறார் அவரும் இதுவரையும் வரவில்லை இரண்டு மாதம் ஆகி விட் டது எ மாமனாரு தனியாவே இருந்து சாப்பாட்டிற்கே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அதை பற்றிய கவலை ஒரு சதவிகிதம் கூட இல்லை எ மாமியாருக்கு
நிச்சயமா தோழி அதாவது அவுங்க என்னதா பண்றாங்க பாக்கலா அப்டின்ற மாரிதா தோழி அவங்க இருக்கறாங்க சொல்லப்போனா நம்ம இல்லன்ற பச்சத்துல அவுங்க என்ன பண்றாங்க இந்த சாப்பாட்டுக்கு அவுங்க பண்றாங்க அப்டின்றத பாக்கணு அப்டின்ற ஒரு ஒரு நினைவுல தா இருக்குறாங்களோ அப்டின்னு நா
இல்ல நேற்றைய முன்தினம் வந்து என்னுடைய மாமா என் வீட்டிற்கு வந்தார் அ வந்ததற்கு அம்மாவை அழைத்து வர வேண்டும் அ என்னுடைய அப்பாவின் உடல்நிலை குறித்து பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது என் கணவர் சொன்னார் அ சென்ன வெளியூர் சென்று மருத்துவமனையில் காட்டி விட்டு என்னுடைய அப்பாவை காட்டி விட்டு ஆ அப்படியே வந்து அம்மாவையும் அழைத்து விட்டு வரலாம் என்று ஒரு பேச்சுக்கு தான் சொன்னார் ஆனால் என் மாமனாருக்கு அவ்வளவு கோபம் இவ்வளவு நாள் நான் சாப்பாட்டிற்காக கஷ்டப்பட்டேன் ஆ வரவில்லை ஆனால் இப்பொழுது வந்து என்ன பண்ண போகிறார்கள் அங்கேயே இருக்கட்டும் என்று நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக அவ்ளோ கோவப்பட்டு சொன்னாங்க அப்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா எந்த எவ்ளவு கஷ்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா அந்த வார்த்தைய அவுங்க சொல்லுவாங்க
நிச்சயமா நிச்சயமா அதாவது அவுங்க வய வயதானவர்கள் இல்லையா ஏற்கனவே அவுங்களுக்கு வயருக்கு ஏகப்பட்ட பிரச் சனை வயிறு பிரச்சனை வயிறு பிரச்சனை சரியில்லை வயிறு பிரச்சனைன்னா அப்பய்ல இருந்து சொல்லிக் கொண்டிருப்ப பார்கள் நல்ல
ம்
அ இப்போது அவுங்களுக்கு வெறும் தயிர் சாதம் அப்டின்னு சாப்ட்டாலுமே அது அவுங்களுக்கு வயிற்றுக்கு சேரல அப்டின்னு சொல்றாங்க வெறும் தயிரு போட்டு சாப்ட்டாலுமே சேரல வயித்துக்கு சேரல அப்டின்னுதா சொல்றாங்க ஆ அதுக்கு இப்ப அவுங்க அவுங்களுடைய பெரிய மகளிடமுமே சொல்லி நெறைய வருத்தப்பட்டாங்க அப்டின்ற மாரி எல்லா சொன்னாங்க
கண்டிப்
அவுங் க என்ன சொல் அவுங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா நீங்க ஏ தனியா இருக்குறீங்க உங்கள யாரு எங்கெயு போக வேண்டான் சொல்லலல நீங்க ஏ தனியா இருக்குறீங்க நீங்க வந்து தானன்ற மாதிரி அவுங்க கேக்குறாங்க நகைய இவுங்க இவுங்க ஆ என் இது இதுக் எடையில என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியில தோழி சீரியஸா
இல்ல எதற்கு வயதான காலத்துல இந்த போட்டி பொறாமை எதை சாதித்து காமிக்க போகிறார்கள் என்று
ஆமா இப்போ ஒரு நம்ம இப்போ எடைல கூட ஒரு நியூஸ்ல பாத்தோ நே த்துக்கோ அது‌ மொத நாளோ தெரியல பாத்தோ தொலைக்காட்சில பாத்தீங்க அப் டின்னா ஒரு வயதானவரு தா மட்டுந்தா வீட்ல இருக்காங்க போல நீங்க பாத்துருப்பீங்க அப்டின் நெனக்கிறே நா அத எ கணவர்ட கூட நா அந்த வீ காம்ச்சே ஆ அதுல பாத்தீங்க அப்டின்னா அம் இதே பிரச்சனதா என்னன்னா அவுங்குடைய மகன் வந்து வெளிநாட்ல இருக்குறாங்க போல அவுங்க வந்து உணவு வந்து ஆன்லைன் மூனியமா வந்து ஆடர் செஞ்சு அவுங்க தந்தைக்கு உணவு கொடு த்துகிட்ருந்துருக்காங்க சோ அந்த உணவு டெலிவரி வ இல்ல வர அந்த ஒரு ஆள் வந்து சாப்பாட்ட வெளில வச்சுட்டு அவுங்க எடுத்து அதாது அவருடைய தந்தை எடுத்து சாப்டதுக்கு அப்புறமுந் தா அவுங்க வந்து போறதா அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க அப்போ அதுக்கு மொத நாள் வகித்த சாப்பாடயு மறுநாள் காலை வரைக்குமோ அல்லது மதியானம் வ சாப்பாடு எது வரைக்குமோ இருந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் உள்ளவர்களிடம் கூறி அவரோட பையனுக்கு தகவலை தெரிவித்து அப்புறம் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சி அவங்க தந்தைய காப்பாத்திருக்காங்க என்னனா அவுங்க குளிக்க போற எடத்துல மயங்கி விழுந்திருக்கற்தா சொன்னாங்க சோ இது போல ஏங்களையுமே வந்து நம்ம வந்து பாக்குறோ ஏனா இ வுங்களு வயதானவர்கள்லுங்கும் பொழுது ஒரு சில பயம் இருக்கதா செய்யிது ஏன்னா இவுங்க நா நல்ல நேரத்துலயே இவுங்க போனதும்மே வெளிய வரமாட்டாங்க பாத்ரூல போனாங்கனா கிட்டத்தட்ட ரெண்டு மண் நேர மூணு மண் நேரம் எடுத்துப்பாங்க
உ
ம் மீண்டும் அடுத்த இழைப்புல இத பத்தி பேசலாம் தோழி
நன்றி தோழி